ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா அ இப்ப நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சொல்லுங்க ஒங்ளொட டெய்லி ரொட் டீன் என்ன சம ச்சிங்க என்ன ஸ்பெஷல் இன்னக்கி?
ஸ்பெஷல் டொமேட்டோ ரைஸ் தா நீங்க என்ன சாப்ட்டீங்க சாப்டாச்சா?
ம் சாப்டாச்சு
என்ன
கத்திரிக்கா ஆ அந்த எண்ண கத்திரிக்கா கொழம்பு கிரேவி சொல்லுவாங்ள
ஆமா
ம் அது ரைஸு எனக்கு முட்ட நா மட்டும் முட்ட போட்டு சாப்ட்டே
நா‌னு தக்காளி சாதம் எறா பையு அது மாரி
ஓ சூப்பர் ம் நீங்க தா சமைப்பீங்ளா இல்ல வீட்ல யாரா சமைப்பாங்ளா? நீங்கதா சமை
ஆமா நீங்க நல்லா சமப்பீங்ளா?
ம் நா சமைப்பே ஆனா இங்க எ மாமியார் தா அ‌ ஃபுல் கன்ட்ரோல்
ஓகே ஓகே இங்க நாந்தா எல்லாமே இங்க நான் அவுங்க இல்ல நா மட்டு்ந்தா அன்னால நாந்தா ஃபுல்லாவெ ம் ம் அவுங்களுக்கு சமக்கிறதுல்லாந்தப் பிடிக்குமா?
ஆ நான்வெஜ்லா ரொம்ப புடிக்கு புடிக்கு சீ ஃபுட்ஸ்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனா இங்க சீ ஃபுட்ஸு இங்க நாங்கருக்குற ஊர்ல வந்து சீ ஃபுட்ஸ் அவ்ளவா கெடைக்காது. நா சிட்டில வளந்த பொண்ணு ஆனா மேரேஜ் சோ இங்க வந்து சீஃபுட்ஸ் கம்மியா இருக்கு ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு சீஃபுட் சமைக்கதா அதுனால அப்டியே சமைக்கிறது ஃபுல்லா அவுங்க டேக் கேர் பண்ணிக்கிற மாரி ஆயிட்ச்சு
அப்பொ அவுங்க வீட்ல என்ன ஸ்பெஷலா இருக்கும் போல
இங்க ஸ்பெஷல்னா மோஸ்ட்லி வெஜ் ஜு தா சாட்டர்டே சண்டேஸ் மட்டந்தா நான்வெஜ் பக்க போவோ சாட்டர் டே சண்டேஸ் வந்தா நான்வெஜ்ஜு ம் அப்புறோ ஃபிஷ்டு ஃபிஷு மட்டு தா கூப்டோ பிஷ்ஷு தா கூப்டுவோ எரா ரெசிபிஸ் சொல்லுங்க எப்டி பண்ணீங்க
ஏரா வந்து சும்மா நா ப்ரய் பண்ணதுதா வேற எதுவு பண்ல ம் அப்றோ மசாலா போட்டு நம்ம நார்மல் மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணுவ வேற எதுவு பண்ணல இந்த தக்காளி சாதத்துக்கு அது கொஞ்சோ நல்லா இருக்கு தொட்டுறதுக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு
ண்ணிலா ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஓ சரி சரி ஆனா எரா தொக்காவு செஞ்சிருப்பீங்கதனே
இல்ல எறா தொக்கு செய்யல
ம் இல்லல்ல ஆனா யூஸ்ஷலா
ஆ யூ யூஸ்வலா செய்றது தா பட் எனக்கு தொக்கு விட ங்க எங்க வீட்டுல வந்து எல்லாருக்கு ஃப்ரை ரொம்ப இஷ்டமா
ஓகே
பசங்களுக்கு அதுதா ரொம்ப புடிக்கு அதனால அந்த மாரியே நீங்க எப்டி
எங்க வீட்டுல வந்து ஃப்ரையே சாப்பிட மாட்டாங்க தொக்குதா
ஓ செரி செரி
ம் நா ஃப்ரை ல்ல
குப்ட்டா வராது அது ஒரு ந்தாங்க கொஞ்சோ கிரேவ் வியா மாறிறு ரொம்ப கட்டியா வைக்க தெரியாது எனக்கு அந்த மாறி
பாத்து ம் ஃப்ரைன்னா வெரு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா மட்டும் பெரட்டி போட்டு
நா அப்டி இல்ல நா வந்து நார்மல் மசால் மசாலா தா மஞ்சுப்பொடி மொளகு பொடி ஆ பெப்பர் இஞ்சிப்பூடி பேஸ்ட்ட் அந்த மாரி குடுத்து நார்மலா தா கூட வந்து கார்ன்ஃப்ளவர் ஏதாவது லெமன் ஜூஸ் புடி
ஓகே
அது அவ்ளோ தா போ போட்டு வெரவி வச்சுட்டு கொஞ்சோ நேரம் அது ஊர்னுனோநே பொரிச்ச எடுக்கிறோங்க ம் அது ரொம்ப ஆயிலா ஃப்ரை பண்ணாம கொஞ்ச லைட் ஆயில்ல ஃப்ரை பண்ணாதா நல்லா அந்த மாரி புடிக்கும் கொஞ்சோ மசாலா எல்லாம் அதுல புடிச்சு வரும் அதுக்கு வேண்டி ம்
ஓகே இந்த கான்ஃபளர் போட்ட கான்ஃபளர் த நீங்க
அது தனியா துக்கிர மரு லெமன் ஊத்தம்பது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு எனக்கு கார்ன்ஃப்ளவர விட சிக்கன்லயே வந்து கார்ன்ஃப்ளவரை விட எனக்கு தயிர் லெமன் ஆட் பண்ணுதுதா ரொம்ப பிடிக்கு அந்த மாரி நல்லா இருக்கு அப்போ அது வந்து மசாலா அதுல கொஞ்சோ கூட நல்லா புடிக்கு அப்ப தா
ஓகே எனக்கு அதனால இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ்சு போக மாட்டே சிக்ஸ்டி ஸ் செஞ்சாலும் அந்த கான்ஃ
ஆ சிக்ஸ்டி பைவ்ல எனக்கு அந்த கான்ஃப்ளவர் அது தனியா து எழைய வர்துரோ இப்ப வந்த நமக்கு அது சிக்கேன்ல அதுல புடிக்காது அது கரெக்டாட்ட நல்ல மத் சாலா நீங்க வந்து சிக்கன் ஃப்ரை எல்லா பண்ணபோ அதுக்கு பதிலாட்டு இந்த எக்குல்லாம் ஏட் பண்ணலா
ஓகே
எக் கொஞ்சம் ஏட் பண்ணிட்டு நீங்க மசாலாவும் போட்டு நீங்க அத பண்ணீங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு சிக்கன் ஃப்ரை
ஓகே கான்பிளவரே அவாய்ட் பண்ணிலாம்ல பெட்டரு
ஃப்ரே அல் வேன்னா போட்டுக்கலா அந்த எக்கு கூட போடம்போ அவ்ளோவா அது எடுத்துக்க நிறைய போடக் கூடாது கொஞ்சமா போட்டு ஆ எக்கு நம்மக் கசூரி மீத்தில இருக் ல்லா அதெல்லா போட் ஏட் பண்ணம்போ கொஞ்சம் நம்ம ஹோட்டல்ல இருக்கிற சிக்கன் ஃப்ரை மாரி அப்டி நல்ல டேஸ்ட்டா இருக்
ஓகே அப்பா அது சிக்கனோட ஒட்டிக்குமா
ஆ ஒட்டிக்கு நல்லா இருக்கு நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க அத பஸ்ட்ல ஒ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நல்ல எல்லாத்தையுமே வெரைய வச்சுட்டு அத வந்து நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு
ஓகே சூப்பர் சூப்பர்
ம்
செர் கண்டிப்பா நான் ட்ரை பண்றே எனக்கு வந்து புடிச்சா ஆப்பமா எப்பமே ந்த ப ப்யூம் சரி ஒருஒரு டைம்ந்தா ஒரே டைம் தா பண்ணிரு
ஏர் ஃப்ரை வந்து எப்பமே ஆயில்ல பொறிச்சு ரொம்ப அ முங்க ஆயில்ல்ல நிறைய ஆயில் ஊத்தி நம்ம வந்து பொறிச்சோனா அதோட டேஸ்ட் ஒரு மாரி போயிரு நீங்க அதுக்கு வந்து இந்த தோசைக்கல் மாரி இருக்குங்களா அந்த மாரி சின்னதாட்ட அதுல வந்து ஃப்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு எப்பமே அந்தப்பதா எறால அந்த மசாலா நம்ம போட்டிருக்க மசாலா அதுல வந்து நல்லா புடிக்கு
ஓகே ஓகே புரியுது ம் இல்ல ந நா வந் து அது அந்த்ப்ப டீப் ப்ரை சொல்லாம ஸ்தலோ ஃப்ரை சொல்றீங்க ஓகே ஓகே புரியுது ம் ம் நா வந்து இந்த கர்ணக்கெழங்கு அ இந்த வாழைக்கா அதெல்லா இந்த மாரிதா பண்வே
எனக்கு ஆக்சுவல் வெஜிடேரியன் எனக்கு வெஜ் பண்ணவே வராது நா ரொம்ப பண்ணன்னும்னு நெனைப்ப பண்ண அது ரொம்ப சொதப்பிரு சொதப்பி ஆனா நா சாப்ட்ருவே ஆனாலு அந்து எனக்கு அது ஒரு நா பண்றது எனக்கு புடிக்காத மாரி வெஜ்ஜு பண்ணாலே அது நா புடிக்காதுன்னு ஒரு மாரி அயிட் வச்சுக்ர
ஆ ஹா
ரொம்ப பிடிக்கு வெளிய போய் தா வெஜ் சாப்பிறதுக்கு வேண்டி வெளிய போவே எல்லாரு நான்வெஜ் சாப்பிற நாங்க வெஜ்ஜு சாப்பிடறது வேண்டி வெளிய போறது
ஆ ஹா சூப்பர் டிஃப்ரென்டா இருக்கு
அது என்னவோ எனக்கு பண்ண வராதனால அந்த இது அப்டி
ம் ஹ அப்போ டெய்லி நான்வெஜ் இருக்குமா
டெய்லி நான்வெஜ்லா இல்ல ஆ ப ஏதாச் ஜ்ஜுபண்றது தா ஆனா வந்து சொல்றே வெளிய போம்போ மோஸ்டா நா வந்து வெஜ்ஜுதா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான இதாக்கு ஏன்னா வீட்டுல வந்து நா செய்யறது அந்த அளவுக்கு எனக்கு புடிக்காது ஆ ஒரு டூ டேஸ் திரி டேஸ் வந்து எப்டி நான்வெஜ் அப்டி இதாட்டு இருக்கு
ம் ஹ்ம்
பசங்க போறதுனால ஏதாச்சு ஒரு கிரேவி பார்கக்கணும் சொல்லிட்டு அப்டி ஒரு கிரேவி பாத்துருது நான்வெஜ்னா ஒரே இதுல முடிஞ்சிடு
ம் ஹ்ம் ஓகே ஓகே
பிஷ்னா பிஷ் கரியா இருந்தாலு சரியதாவது ஒரு தேவைனா நமக்கு மத்தியானோ நைட்டு எல்லா அப்டியே இதா ஆகுள்ள
ம் ம் புரியுது ஆமா ம் காலைல டிஃபனு
காலைல டிஃபனு இன்னைக்கு ப்ரெட் தா ப்ரெட் சான்ட்விச் மாரி
ஒ சூப்பர் இங்க கால டிஃபன் தோச தோசடுக்கு ஏ கேக்குறதுனால
ரெண்டு மூணு நாளவே தோச இட்லி அப்டி போயிட்டு இருந்துச் சரி இன்னைக்கு வந்து சாண்ட்வெஜ் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கு
ஓகே ம்
உம்
நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ணிடுவேன்னா தோசை மேல அப்படியே கேரட் திருவி போட்டுட்டு சோ அது மேல அப்படியே கொஞ்ச மாட்ட மட்டன் மசாலா இருந்துச்ச மட்டன் மசாலா தூவி கொஞ்சம் வெங்காயம் பொடிசா கட் பண்ண போட்டுட்டேனா அது வந்து கொஞ்சம் எப்படி பிளைின் தோசை சாப்பிடாத மாதிரி ஒரு வெஜிடேபிளும் உங்களுக்குள்ள போச்சு அப்படின்ற ஒரு இது என்ன
உம் ஆமா நமக்கு கொஞ்சம் வெஜிடபிளும் போன மாதிரி இருக்கும்லா அந்த ஒரு இது சா ப வெஜிடபிள்ஸ் நெறைய எடு இருக்க வேண்டியது பசங்க எல்லாம் அத எடுக்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும்
கண்டிப்பா உம் என் பையனும் சுத்தம் வெஜிடேபிள்ஸ்ஹ ஆஹ்ஹ
ஐயோ நான் வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு எல்லாம் மேஷ் பண்ணி அந்த மாதிரிதான் குடுக்குறது எதலாச்சும் மிக்ஸ் பண்ணிக்குவேன்
உம் உம்ம்
இல்லையோ தோசையில எதுலயா இருந்தாலும் அத அடிச்சு அதுல ஊத்தி விட்டுரும் அப்போ அவங்களுக்கு அது கலர் கலரா வர்ற சாப்பாடு ந்த நெனப்பாங்கள தவிர்த்து அவங்க அது எது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல
ஆஹ் ஆமா இதுல வந்து நான் வீட்ல போளி ட்ரை பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு சில அரைச்சிட்டு அதோட வெறும் எஸன்ஸ் மட்டும் மட்டும் தண்ணிக்கு பதில் பூரி மாவுப்ப செய்யும் போது வாட்டருக்கு பதிலு பீட்ரூட் எஸன்ஸ் ஊத்திடுவேன்
நல்லா இருக்கும் ஆமா பீட்ரூட்டும் கொஞ்சம் சாப்டாவும் இருக்கும் பீட்ரூட் சொல்ற சப்பாத்தி சப்பாத்தி எல்லாம் வந்து ரொம்ப சாப்ட்
ஆமா அது ட்ரை பண்ணிருக் நல்லாவும் வந்திருக்கு சாப்டா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்வீட் அந்த பீட்ரூட்னால கொஞ்சம் ஸ்வீட் மட்டும்தான் தெரிஞ்சுது மத்தபடி அ பள்ளைங்க சாப்பிட்டாங்க மம்மி என்ன இது ரெட் கலர் பூரி அப்டினு அது மாதிரி சாப்டா
அது அவங்களுக் ரொம்ப நல்ல இன்ரெஸ்ட்டா இருக்கு ரெட் கலர்ல வது கிரீன் கலர்ல அது நல்லா வந்துச்சுன
ம் சப்பாத்தில பால சப் பாத்தி சொல்லுவாங்கள பாலக்கீரை பண்ணி ஆ அத செஞ்சிரு த் பாலக்க தண்ணியா வேக வச்சுட்டு அந்த தண்ணிய எடுத்து அ
ஸ்லண்ணி மட்டு இல்லாம அத வந்து அரைச்சு நீங்க சேர்த்துர்லா ல்ல நா அப்டி சேர்த்தருவே ஆ கசக்காது ஆமா நா வந்து அந்த கீரையா அந்த அவிச் ச்சுட்டு அத வந்து அரைச்சிருவ அரைச்சு இதுலயே சேர்த்துருவே அப்ப கிரீன் கலர்ல வந்துரு
சூப்பர் ஓகே
நல்லா ஒரு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப நல்லா இருக் ப்பாம் பூரி பொரிச்சா கூட ரொம்ப சூப்பரா இருக்கு
ஓகே புரியுது ம்
ரொம்ப நல்லார்க்கு அது நீங்க யாராச்சு ட்ரை பாருங்க நல்லா இருக்கு ம் அந்த தண்ணி நமக்கப் இப்ப அது யூஸ் ஆகு நமக்கு அந்த கீரைய அரைச் ச்சு அதுல சேர்த்துக்கலா
ஓகே சூப்பர் சூப்பர் கண்டிப் ப்பா ட்ரை பண்றே தண்ணி மட்டு தா பண்ணிருக்கே கீரை போட்டு அவங்க அரைச்சுடோனா கசப்பு தன்ம வந்து
எய ஒண்ணும் அன் பாலக்கீரைையில கசப் பே தெரியாது மத்த கீரையல்லா தா கொஞ்ச கசப்பு தெரியும்னு நென்க்கிறே நா மத்த கீரைல்லா எ து ட்ரை பன மத்த கீரையில நா வந்து ஒரு க வந்து ரைஸ்ல வந்து அரைச்சு இதாக்கிருக்கே அப்ப கொஞ்ச அ கசப் பு தெரி்ஞ்சது நாங்க முருங்கை கீரல்லா இருக் க்கில்லா அத லைட் டா நா கொஞ்ச இது பண்ணி பாத் த பாத்துப்போ கொஞ்ச ரைஸ் துல ரொம்ப கொஞ்ச கசப்பு வந்துருச்ச அது உடனே அந்த சூடோட சாப்டுட்டா அது ஒன்னு தெரியாது கொஞ்ச ஆற்னா அத சாப்புட முடில அந்த அளவுக் கசப்பு மாரி இருந்துச்சு அதுத் ததோட தண்ணி எடுத்து வக்கிம்போ ஒன்னுமே தெரியாது முருங்க கீரையோட
ம்ஹும்
து அரைக்கம்போ அது ரொம்ப கசப்பா இருக்கு
சேரி சேரி ஓகே ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி பேசுனது க்கு நம்ப திருப்பியும் உன்னொரு இணைப்புல சந்திப் போம்
கண்டிப்பா சிஸ்டர் ம் பாய் சிஸ்டர் ம்